கிதா
ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஒரே நிம்ஷோ இருங்க ம் மோர் குடுங்க மோர் குடு ஹலோ
ம்
சொல்லுங்க சொல்லுங்க எங்களோட மதர் கொஞ்சோ டேப்லெட் எத்து தர சொன்னாங்கங்க அதா போயிட்டு வந்த
ம் ஆமா உங்
நீ எங்க்ட்ட வந்து அதுதாங்க சொன்னேலேங்க எங்க மதருக் வந்து கால்ல இன்ஃபெக்ஷன் ஆய்ச்சுங்க திரும்பி
அ எப்படி அதே கால்யா இல்ல
தெர்லங்க எனக்கு என்னட்டு ரெண்டு கால்யு அப்புறமா ஸ்கேன்ல எடுக்க சொல்லிருக்காங்க கி ட்னி ஸ்கேன்லா இப் நீங் கர்ப்பப்பை எல்லா ஸ்கேனு எத்துன் வர சொல்லிருக்காங்க எதோ பிளட் வந்து ஒழுங்கா
சட் உ ஆ
ஆ மரி ஏதோ சொன்னாங்க ஸ்கேன் இப்பதானே வாங்கிட்டு வந்தாங்க
ம்
ஆ இன்னிக்கு லீவு ஹாஸ்பிடலு நாளைக்கு லீவு எங்கக்காணோதா போய் பாக்கணு ஆமாங்க
புரிதுமா
உம் ஆ எது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க இது யெனக்குல்லாங்க இப்போ எனகோரு சொல்யூஷன் சொல்லுங்க
ம் சொல்லுங்க
வந்து அ ஒ ஓ என்னோட ஃப்ரெண்டுருப்பாங்கல்ல நீங்க கூட சொல்லனு சொல்லுவீங்கள
ஆமா
அ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரெடிட் ஆயிருக்குங்க
ஓகே
ஒரு இதுவுலந்து உங்களுக்கு தெரியுல அது என்னான் டு அது கிரெடிட் ஆயிருக்குங்க ஏனா என்கிட்ட ஜிபே இல்லாததுனால நா அவுங்கிட்ட குடுத்து வச்சிருக்க அந்த இது ஐடி ஆனால உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிரெடிட் ஆயிருச்சுங்க
உம்
அவங்க எப்பவுமே வந்து காசு வந்துச்சனா எனக்கனுப்பி விட்ருவாங்க ஆனா இப்ப அனுப் பவே இல்லங்க ஒன் வீக்கா பேசாததுனால அதே போல நெக்ஸ்ட்டு ஒரு டூஹண்ட்ரட் இப்போ இதுவாயிருக்குங்க
அ
எனக்கு இப்ப நா கேக்கவா இல்ல வேணாவா அப்டின்னு இருக்குங்க
அது உங்களோட கேஷ் தனே
எந்து தாங்க ஆனா வந்து இப்ப எப்டி சொல்றது அவுங்க எனக்கு அவ்ளோ செலவு பண்ணிருக் பாங்க ஆனா வந்து நெனைப்பாங்களோன்னு தோணுது ஆமாங் ஆ உங்களுக்கு ஒன்னு புரியுதா அவங்களே எனக் குத்துருவாங்க ஓகேவா அன்னிக்கூட உங்ககிட்ட தானே போன் பண்ணி அனுப் புறன்னு சொன்னாங்க ம் அ வந்து என்னனே தெரியல அனுப்பவே இல்ல
என்ன நா கேக்கட்டுமா எதுவு எமெர்ஜென்சியானு சொல்லிட்டு
இல்ல அப்டியெல்லா கேட்காதீங்க அவ்போன்ல ஏ போன்ல ரீசார்ஜ்யில்ல அதனால வந்து அ என் நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்டின்னு சொல்லிடுங்க
ஆ செரி ஓகே உங்க உங்க ஃபோன்ல ரீசார்ஜ் இல்லன்னா உங்களுக் ரீசார்ஜ் அவுங்க ஃபோன்ல ரீ உங்க ஃபோ ஃபோன்ல தான் ரீசார்ஜ் இருக்குல்ல அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு
தெரியாது தெரியாது
ஓ தெரியாதா சரி ஓகே ஏனா வந்து எப் இப்ப ஏற்கனவே நீங்களே வந்து சுத்தமா ஒத்த பைசா கூட இல்லாம ரொம்ப இது பண்ணிணுருக்கீங்க ஆ இப்டி இருக்கு போது அது அது இருந்தாச்சு ஓரு அளவுக்கு நம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல்ல
யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க எனக்கு என்னென்னே புரியலங்க இப்ப எனக்கு இப்ப எனக்கு என் வாழ்க்க என்ன கதினே எனக்கு பி ஜி போடணுன்னு இருக்கு அத கரஸ்ல போடுறதா ரெகுலர்ல போறதான்னு தெரியல வேலையு கெடைக்கல இப்ப பி ஜி போட்டோம்னா அதுக்கு பீஸ் கட்ட அதுக்கு ஒரு வேல வேணு
புரியுது
ஒன்ணு புரியலங்க என்ன பண்றதுனே
இப்ப வேற எங்க வீட்ல என்ன சொல்ட்டாங்கன்னா அடுத்த அதா நெக்ஸ்டு இயர் கூட நீ பண்ணிக்கலாம்
இன்னாத்த
பி ஜி
அய்யய்யோ என்னங்க நீங்க தானே சூட்டோட சூடா முச்சுருங்கன்னு சொன்னாங்கன் நீங்க
ஆ அப்டிதா நா நெனச்சேங்க இப்ப வந்து நா சொல்றாங்கன்னா கொஞ்ச பாரு ஏனா வந்து பீஸ் கட்ட வேண்டியதெல்லா இருக் கும் ஒன்னு வந்து ஆ ஓர்க்கே ஒன்னு கடைக்கல உங்களுக்கு அதுவு போட்டு எப்டி நம்ப பேலன்ஸ் பண்றது
அதே தாங்க எங்க வீட்லயு எங்க வீட்ல வந்து இன்னொரு என்ன பிர இப்போன்னா எங்க அக்காக்கு மேரேஜ் பண்ணு அதுக்கு செலவாகு எங்க அம்மாக்கு உடம்பு செர்ல சோ அவுங்களால ஒர்க்குக்கு போ முடியாது
உம்
இப்ப நா போனன்னா வாச்சி கொஞ்ச பேலன்ஸ்டா இருக்கு வீட்ல நா படிக்கதா எங்க அம்மா சொல்ட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஃபை தௌசண் குத்தா கூட போதும் நீ உன் படிப்பு செலவ பாத்துப்கோ
ம்
நீ சேவிங்ஸ் பாத்துக்கோ அப்டின்ட்டாங்க எங்க அக்கா காசு வந்து உன் மேரேஜூக்கு நீ சேத்து வை அப்டின்ட்டாங்க
ஆ
என்னன்னே புரியலங்க எனக்கு
அதுக்கா அது அதாங்க சொன்னாங்க இந்த மாரி பேலன்ஸ் பண்னும் நம்ப அதுக்கப்புறம் இப்ப போட்டக்கப்புறம் நம்பளால முடியலன்னா அது எதுவும் பண்ண முடியாது இல்ல
ஆமாங்க டிஸ்கண்டிநியூ பண்டா நம்ளுக்கு தா லாஸ் து திரும்பி ஃபஸ்ட்லந்து தா படிக்கணு
ம் அதனால சொன்னாங்க ஒன் இயர் பிரேக் எடுத்துக்கலாம் பி ஜி தானே பாக்கலா ஏன்னா வந்து இன்னொன் ஒன்ன சர்டிபிகேட்ஸ் எதுமே அப்லோட் பண்ல நா அது வாங்குறதுக்கே இன்னு காசு இல்ல எனக்கு
ஆ ஆ
ஆ அப்டி உனக்கே பாரு ஒரு சர்டிபிகேட் கூட நம்ம கிட்ட வாங்கறதுக்கு இப்போ இது பண்ணினு இருக்கோ ஆனால தா சொல்றேன் அதுக்கப்ரோ ஃபீஸ் கொஞ்ச அதிகமா வந்து ச்சுனா அதுவு பண்ணனும் இல்ல நம்ப மேனேஜூன்னு சொல்ட்டு பேசினாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலா சொல்ட்டு
நா வந்து எனக்கு அவ் போலீஸ்ல எதனா வேல கடைக்கலன்னா கூட டெலி காலிங்கு டேட்டா என்டரினு கூட போயிடுவேங்க சீரியஸா
எனக்கூட டேட்டா என்ட்ரினா ஓகே தா நெனைக்கறேங்க
இல்ல நா சொல்றேன் ஒர் ஓர் சு தண்டமா வேல இல்லாம இருக்கறதுக்கு இதுக்காச்சி நம்ம போயி ட்டு நம்ம ஒரு இது வாச்சி போட்லா டிகிரி ஆச்சே சப்போஸ் நம்ம இன்னொரு டிகிரி வச் வச்சின்தா இதோட பெஸ்ட்டா ஒரு வேல கடிக்குல்ல அப்டின்னு தோணுதுங்க
ம் புரிது
சொல்லி வச்சுருக்கேங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார் கிட்டயும்
எனக்கு ஏ தெரியுமாங்க டெலி காலிங் போவேனான்னு சொல்றே
காது வலிக்குங்க எனக்கு காது வலி வேற இருக்கு
அதுவு ஒர் பக்கோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்குற அந்த இது இருக்குல்ல அதுதா பின் தொடர்ந்து நம்புளுக்கு வந்துக்குனே இருக்கோ
ஆமாங்க வர வர இதுவு வர டார்கெட் வர சொல்வாங்க
ஆ டார்கெட் சொல்வாங்க அதுவு இல்லாம அந்த செக்டார்லர்ந்து நீங்க அடுத்த செக்டார் மாற்னோனா உங்குளுக்கு அந்த செக்டார் கிடைக்காது இந்த செ க்டார்ல அவ்ளோ கெடைக்கோ உங்குளுக்கு
ம்
ஆ அதெல்லா கொஞ்சோ காம்ப்ளிகேட்டடா இருக்கோ டக்குன்னு உங்களால ஆ வேற ஒரு செக்டார் நம்ம எதிர்பாக்கும் போது அது நம்புளுக்கு அமையவே அமையாது
ஆ அது வேற பயமா இருக்குங்க
ஆ அதனால தா நா யோசிச்சினு இருக்கே இப்ப கூட ஒன்னு இல்லங்க போறதுன்னா போயிர்லா எவ்ளோ வேல இருக்கு நம்புளுக் கு டெலி காலீங்னா இப்ப நெனைச்சா ஓடிர்லா நம்ப
டேட்டா என்ட்ரீனா கூட பரவாலங்க எதோ ஒரு அறிவு வர வரோ
அதுதா நானோ நெனச்சே டேட்டா என்ட்ரி இருந்தா கூட ஓகே தா போயிடலான்னு சொல்ட்டு
ம் ம் எங்க அம்மா எங்க வீட்ல வ எங்க அம்மா வேலையாவூட்டுனு இருக்காங்க
இப்ப என்ன வேல செஞ்சுனு இருக்கீங்க
நா இப்ப எங்க அம்மாக்கு சாப்பாடு போட்டு குடுக்குறேங்க
ம்
மீன் ஃப்ரிஜ்ல இருக்கு மீன் வறக்க சொல்லுவா நா வறுக்குனுமா கால்ல இர்ந்ச்சுங்க ரெண்டு மீனு எத்து சும்மா சாப்ட்டாங்க
ம்
எதுக்கு சாப்புணோ
ம்
பாருங்க
ஒரே நிமிஷோ இருங்க ஆ சொல்லுங்க
அ
என்ன சிரிக்கிறீங்க ஆ
இல்ல எங்க அம்மா நா சொன்னேல உங்ககிட்ட மீன் வறுக்கலயா கேக்கறாங்க
கரெக்டா கெஸ் பண்ட்டுக்குறாங்க உங்க அம்மா உங்க அம்மால்ல
ஆமாங்க
ம் நா இனிமேதாங்க எல்லாருமே சாப்புட்னோ நாங்க
ம் நாங்கலோங்க
ம் அய்யியோ எங்க அப்பாக்கு பசியத்துக்குச்சா சாப்பாடு போடு நா ஒரு மணி ஆச்சு எப்பமே நா எப்பமே ஒரு மணிக்குலா கரெக்டா வேணுமானு கேப்பே சும்மாவே என்ன வேணுனு சொல்லுவரு என்ன ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு குடுன்னு சொல்லுவாரு டக்குன்னு எடுத்து போட்டுன் குத் துருவே ஃபஸ்ட்டு அவுரு குத்துருவே நாங்கலா சாப்டுறதுல்லா பாக்க மாட்டோ அவர் டேப்லட் போட்ணோலனு சொல்ட்டு இப்போ நா உங்கிட்ட ஃபோன் பேசினே இங்கயே ஒக்காந்துருந்த பாரு ஏன்ட கேக்கவே இல்ல ஒரு வார்த்த கூட
ம் அவுரு இன்டரஸ்டிங்கா போய் ஷார்ட்ஸ் பாத்துன்னதுப்பாரு யூ டியூப்ல
ஆ என்னது அவரு என்னது என்ன பாத்தாரு எப்டி பாத்தாரு நா பேசினது இத பாத் தோன்னே அமைதி ஆயிட்டாரு எதுமே கேக்கல இது எங்க அம்மா கிட்ட எனக்கு பசிக்கு ம் சொல்ட்டு சொல்னிக்கறாரு இந்த பொண்ணு எனக்கு ஒன்னுமே பண்லது
உங்க மதர் வந்தோன்னே கம்ப்ளைன் பண்ணுவா
கம்ப்ளைண்ட்டு நா கம்ப்ளைண்ட் பண்ணுவே எவ்ளோ கேடி தெரிமா தெரிமா அது பண்ணிர்ந்துதுன் சொல்ட்டு
ம் வந்ட்டாங்களா வர்லியா இன்னு உங்க மதரு
எங்கம்மா வந்ட்டாங்க எங்கம்மா எதோ திருட்டு வேல்லா பண்ட்டு வந்திருக்காங்க
மீன் வாங்கினு வர்லியா உங்கம்மா
ஆ அப்டியு தா பண்ட்டு வந்திருக்காங்கன் நெனைக்கிறே
ம் மீன் கா அந்த மீன் காரங்ட்ட தா நின்னுட்ருந்தாங்களே
ம்
கேளுங்க என்ன மீன் வாசல்ல நின்னுனுந்தீங்ளான் கேளுங்க உங்க மாதர்க்கிட்ட போய்ட்டு நல்லா சேரிங்க நீங்க போய் வேலைய பாருங்க
சேரிங்க நா போய் சாப்பர்றே நீங்களு போய் பாருங்க நா திரும்ப கால் பண்றே பாய்